ஆஹ் அந்த இதுலே ஆஹ் அந்த இதுலருந்தே கண்டினியூ பண்ணிக்லா நம்ப ஆக்சுவலி இந்த மாரி ஆலப்ல கேரளால இருந் நிஜமாவே கேரளா வந்து செமயான பிளேஸுங்க அது அதுல வந்து நெஜமாக அங்க க்ளா இருக்னும்னு அப்டியே குடுத்து வச்சவங்க அவ்வளோ அமைதியா இருக்கு
அப்புறம் போட்டிங் போயிட்டு அப்புறம் நைட் டு டி ஜே மாரி இது பண்ணியிருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு ட இன்னு செம்ம வைபா இருந்தது டான்ஸ் எல்லா ஆடிட்டு
ஆஹ் சரி ஓகே இதுல்லா நீங்க ஈவினிங் போனீங்க எல்லாமே அட்டன் பண்ணீங்க முடிஞ்சு மறுநாள் என்னெங்க பண்ணுவீங்க போட்
மார்னிங்கே அது டிஃபன் குடுத்துட்டாங்க மார்னிங் காஃபி குடுத்து டிஃபன் குடுத்து த்தாங்க அப்ப தோ ச தோச சட்னி சாம்பார் சம்திங் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு உள்ள மறுபடியு ரவுண்ட் கூட்டிட்டு போனாங்க
உம் ஓ திரும்பவும் போ இதுல போ இதுல கடலுக்கு
மறுபடி ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த இந்த மாதிரி வெடி அந்த சுத்தி பார்க கூட்டிட்டு போவாங்க
ஓகே ஓகே ஒ அங்க அதாவது அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சுத்தி பாக்கனுனா அந்த இது ஹவுஸ் அந்த போட்லயே அவுங்க எங்கங்க இருக்கோ அது அந்த ரவுண்ட்
ஆஹ் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அதுலயே வந்து நம்ம இப்ப போட்டிங் ஸ்பீட் பொட்டிங்கு ஆ ஆ சம்திங் போ இங்க ஆயுர்வேதிக் மசாஜூ நம்ளுக்கு அங்கங்க எடருக்கு இந்த மாரியெல்லா இருக்குது நீங்க போறீங்களா பண்றீங்களா அப்டின்னுல்லா கேப்பாங்க இல்லைங்க ஆ போயிக்கலா ஆ ஆமாங்க மின்னல் நா அதாவது நா வந்து ஃபைவ் தேட்டி டூ அதாவது ஈவினிங் ஃபைவ் தேட்டி டூ ந ஆ அடுத்த நாள் மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கு நா போட் எடுத்த இதுவே வந்து டூவெவோ கிளாக்கு மத்தியான டூவெவோ
ஃபுல்லா இல்ல இல்ல நீங்க மறுநாள் நா என்ன நெனச்சனா இன்னைக்கு ஃபைவ் தேட்டி எடுத்துட்டுங்னா நாளைக்கு ஃபைவ் தேட்டி வரைக்கு அந்த டைமிங் ஃபுல் டேக்கு எடுக்கறாமாறிருக்கு நெனச்சே
இல்ல அதுக்கு ம் இல்லல்ல அந்த மாரி இருக்கு அது வந்து டுவெல்லோ கிளாக்கு ஆஃப்டர்னூன் டுவெல்லோ கிளாக்கு இது பண்ணி அடுத்த நாள் பத்து மணிக்கு முடிச் வச்சிருவாங்க
ஓகே ஓகே ஓ அப்பனா ஃபுல் டே ஃபுல் அதாவது ஃபுல்லா நைட் மட்டு தா ஓன்லி இது பண்
ஆமா ஆமா ஆ ஹ ஆ ஹா அது அது ஒண்ணமே இல்ல இப்ப டூவெல்லோ கிளாக் கூட்டிட் போறது ஒன் ஒண்ணுமே இல்ல அதே மாரிதா சுத்தி பாக்குறது ஒரு பக்கொ வந்து ஃபிஷ் அங்க போய் கொஞ்ச நேரொ போட்டிங் போட்ருவாங்க போட் போட்டுட்டு அந்த எடத்துல வந்து ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா விக்குமாமா அந்த ஃபிரிஷூ வந்து நம்ம வாங்கி குடுத்தம்னா நைட்டு சமைச்சு குடுப்பாங்ளாமா எல்லா பிஷூ கெடைக்குமாமமா அந்த எடத்துல அதுதா மெயின் அந்த எடத்துல அந்த டுவெல் ஓ கிளாக் போறது
ஓ அதனாலதான் அவங்க அந்த சோ ஆஃப்ர்னூன் இது பண்றாங்க அந்த டயத்துல நம்ம போயி வாங்கி குடுத்தனா நைட்டுக்கு தா ரெடி
ஆமா அது ஏன் கேக்குறீங்க ஒரு ஃபிஷு கேட்டதுக்கே ஆயிரம் ரூபா சொன்னாங்க ஆ நாங்க ஆ கேரளால்ல ஆக்சுவலி கேரளாலெல்லா பிஷ் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க
ஏங்க நிஜமாவே கேரளால வந்து பிஷ் வந்து சீப் பா கெடைக்குங்க நிஜமாவே ஒ அவ்ளோ ஏன்னா டெய்லி எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க டெய்லி பிஷுதா யூஸ் பண்ணுவோம்
அதுதான் அவ்வளோ ஆனா அவ்வளோ காஸ்ட்லியா சொன்னாங்க நாங்க வேன் வேண்டா செரி நார்மலே குடுங்க அப்படின்ட்டோம்
ஏங்க அதுக்காக ஒரு பீஸ்சஸ் தௌசண்ட் ரூப்பீசாங்க கொள்ளையடிக்குறாங்கங்க அது நீங்க வந்து ஜென்றளா போய் எடுத்துட்டுப் போற போயிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்காது அவங்க அந்த எடத்துலன்னுச் சொல்லிட்டு வெச்சிருக்காங்க சோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்கும் அத் மூலையமா அவங்க ஒரு கமிஷ்
இவுங்க அந்த நம்ம நம்ம பேசாம எடுத் துட்டு போய் வர வழியில ஆன ட்ராபிக்ல இருந்தோமா பயங்கர டிராபிக்கா இருந்துச்சி வரவழில நெறைய மீன் கட இருந்துச்சி தங்கயோச்ச புக் பண்ணி வாங்கி போய் கொடுத்து சமைச்சு மட்டு கொடுங்க அப்படின்னு சமைச்சி குடுக்குறதுக்கு வேற காசு கேப்பாங்க தனியா அது அப்படின்னு
பிளானிங்க அந்த மாதிரியே பண்ணுங்க ஒருவேள நெக்ஸ்ட் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கூட
அந்ததே இது பிஷு இதுதா இந்த சைடு ஃபேமசு அதுவே இவ்வள ரேட் சொன்னாங்கன்னா எப்படிப்பா ப்படின்னு எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க
கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணனு போற அப்பயே எடுத்துட்டு போயிடுங்க ஏதாவது பிளானிங் நெக்ஸ்ட் பிளானிங் இருந்துச்சுன்னா அது பெட்டர் அவங்கள அங்கயே பண்ண சொ
இல்லைங்க நாங்க கேரளா தா ஃபுல்லா நாங்க ஒரு இடமா எ மாமான மாமியா அங்க வந்தப்பதா அங்க கேரளா அந்த இடத்துக்கு மட்டும் மிஸ் ஆயிருந்ததுன்னு போயிருந்தோ நாங்க கேரளால நானு எங்க வீட் ட்டுக்காரரு மட்டு எங்க என் பையன் நாங்க மூணு பேரு சுத்தாத இடமே இல்ல கேரளால அவங்க மட்டு அன்னைக் வந்ததுனால அந்த ரெண்டு எடோ நாங்கப்
நா கேரளால போனது ரெண்டே ரெண்டு ப்ளேஸ்ங்க ஆன சின்ன வயசுல போனது கோழிக்கோடு இது எறநாக் வறண்ட இடத்துக் போயிருக்க ரொம்ப சின்ன வயசுல போயிருக்க மத்தபடிலா நா அதிகமா போனதுல ம் சோட்டாணி பகவதி அம்மன் கோயில் இருக் இருக்கலாங்க சோட்டானி பகவதி அம்மன்அங்க ஒரு டைம் போயிருக்கேங்க அதுவு கொஞ்சோ ஓரளவு
நானு சின்ன வயசுலதா போனது டென்த்ல என்னமோ போனதப்போ அதுக்கப்ரோ போனதில்ல பட்டு் இங்க மெயின்ல பாலக்காடு திருச்சூர் உம் இந்த ஏதோ சம்திங் பீன்ஸ் மூ ந்தாரு அப்ப எல்லா பக்கோ இப்போ எங்க வீட்டுக்கார் கூடதா எங்க வீட்டுக்கார் எப்படின்னா எங்கயாவது சுத்திகிட்டே இருக்கனு எங்க தங்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கு சுத்தறது அதனால எனக்கு அதே அதே செட்டப்பா நான் நானுமு பையனயே சின்ன வயசுல இரு வே என்ன பண்ணோம் கார் வாங்காதுக்கு மின்னாடி இருந்து நாங்க பைக்லயே கூட போயிடுவோ
ஹ அது வந்துங்க சாட்டர்டே சண்டே லீவா இருக்கு சாட்டர்டே சண்டே லீவா இருக்கு ஐ நம்ம பிரச்சனை நால நம்ம பாட்டுக்கு நமக்கு பிரச்சன இல்லங்க ஃபவ் டேஸ் ஒர்க் பண்ண வேண்டியத ஹெவியா ஒர்க் பண்ணிட்டு டூ டேஸ் மைண்ட் ரிலாக்சேஷன் பண்றதுக்கு எங்கேயாவது போயில் இலம் இருக்கலாம் அளவுக்குதா இப்போ இதே நீங்க ஜென்ரல் ஒர்க்கா இருக்க நல்லா எங்க ஹஸ்பண்ட் தா சிவில் இன்ஜினியர் அவர்ல்லா நீங்க வந்து ஆறாவது சண்டே அன்னைக்கு எங்காவது கூப்புட்டோம்னா போம்மா ஆறு நாள் வெளியில போயிட்டு எவனவன் வெளியே கூப்பிர்ரே அழுதுருவாங்க விட்டா கால் எல்லாம் வலிக்குது எங்கேயும் வர முடியாதுனு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சிக்ஸ் டேஸும் ஒர்க்கிங் இன போறாங்களா அதனால செவன் டேஸ் எங்கியாவது போகணும்னா நோ இல்ல
உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் மைண்ட ரிலாக்ஸ் அவங்களுக்கு பாடி ரிலாக்ஸ் வேணும்
ஃபுல் ஏன்ன சிக்ஸ் டேஸும் மேலே ஏறது கீழே இறங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இது பத் இருக்க சர்வேயர் ஒர்க் தான இவங்களுக்கு அதனால தான் இவங்க வெளியே போறதுக்கு ஆசைப்பட்றது அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்தா போகுதுன்ற மைண்ட செட்க்கு வந்துருவாங்க இவங்க அஞ்சு நாாளும் ரூம்புக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அதனாலதா அ ரெண்டு நாள் வெளியப் போணும் அந்த ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனுக்கு. எங்கயாது பொயிட்டு வரலான்றத பாப்பாங்க
ஆமாங்க அம்மாங்க அம்மாங்க கண்டிப்பாங்க
தோழி நிஜம்மாவே மு எப்படா ரிலாக்ஸ் கெடைக்கும்னா அவங்க இரு. பாங்க
ஆமா அப்பொறம் நாங்க..
வாங்க ஓக்கே தா நம்ம வந்து வீட்லருக்கோம். நம்ம என்ன. பண்ணுவோ நம்ம எல்லா நாளும் நம்ம வெளில போறே போணும்னு நினைபுவரும்ல வாரத்துக்கு ஒரு நாள் வெளில போணும் நெனப்.. அதுனாலதான்... அப்டியே போகுது ஒன்னும் ப நம்ம எல்லாநாளும் போணுல ஏம் டெய்லி சுத்தணுனு நெனைக்கிறல்ல அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எங்கயாத் பக்கத்துல பார்க்குக்கு போனாலே போதும்
ஆஹ்.. ஆஹ்.. அப்றோம் நாங்க அங்க முடிச்சுட்டு, ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹ் இல்ல அப்றோம் அங்க டென்தேர்டிக்கு செக்.... செக்கௌட் ஆயிட்டு அப்பொறம் வர்க்கலால ஒரு கழுகுமாற ஒரு ப்ளேஸ் இருக்குங்க. கழுகு வந்து ஒரு பாறை இது அது பேர் சம்திங் கையா டூ சம்திங் ஏதோ வர் ப்ரோ அங்க போலான்ட்டு போனோங்க அது வந்து... இந்த ரோ உள்ள தான் போக முடியும் ஆ.. ரோப்கார்ல தான் போக முடியும் ஆக்சுவலி. அத ஒரு ஆளுக்கு சம்திங் எவ்வளவோ சொன்னாங்க. செம்ம கூட்டம் போய் எறங்குணோம். ஹலோ.. கேக்குது கேக்குதா ஓகே.. ஓகே.. ஆஹ் போய் எறங்குணோம். செம்ம.. கூட்டம் வெளிநாட்டுல இருந்தெல்லா அத்தன வேறு சாமி, கூட்டத்துல நிக்கவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ரோப்கார் இல்லைங்க நடந்துதா போகும்
ஓ இல்ல இல்ல ஆனா நான் கேள்விப்பட்டட்டுருக்கேன் இந்த வர்க்கலான்றது நல்லா பிளேசஸ் ஏன்னா நம்மடி இது இல்லாமும் சுத்தி பாக்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் போனது கிடையாது ஆனா அது கேரளா பக்கத்துல தான் இருக்கு கா எனக்கு அது கூட தெரியலங்க எனக்கு
சரி சரி சரி சரி அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் போகணும் உப்கார்ல அப்படின்னு ரோப் கார்ல போனதில்ல ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் எனக்கு ஆக்சுவலி இ ரோப்கார் பட் நாங்க அந்த இதுல போயிருக்கே அது வெயிட்டிங் என்ன சொல்லிட்டாங்க அக்சுலி ந ந ரொம்ப இத எப்படி சொல்றது த்ரில்லரு அட்வெஞ்சர் அந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த இதுல ஜிப் லைனு சைக்கிளிங்கு இந்த மாதிரி எங்க போனாலும் போயிருவேன் அந்த மாதிரி எல்லாம் நான் ரொம்ப இது எனக்கு எனக் அங்க போய் அது பாப்போம் முடியலே அங்க போய் அது பார்கறது அந்த பாறை கிட்ட போறதை விட அதுல போக முடியலேன் ஒரு வருத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு
அட்வென்சர்ஸ் ரொம்ப விரும்புறீங்க நீங்க அட்வென்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நெஜமாவே இதெல்லா ரொம்ப த்ரில்லிங்காருக்கு செமையாருக்கு நீங்க இது எல்லா போயிருக்கீங்களா அப்டின்னா நீங்க வந்து
அ அது வயநாடுல ஒரு பெரி ரிய ரொம்ப ஹையஸ்ட் ன்ட்டு செகண்ட்டு ஹையஸ்ட் ஜீப் லைன்னா அதுதானம்மா
அ அங்க மேல ஏறிருக்கீங்களா
ஆமா அதுல போயிருக்கங்க நா மட்டும் போயிருக்கே எங்க வீட்டுகாரு வரல்ல எங்க தம் பையனு வரல்ல அந்த மாரில்லா போவ அந்த மாரி அதான் அந்த மிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறோ செரி இன்னொ டைம் கூட்டிகிட்டு போறே இவ்ளோ கூட்டமா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்புறோ சேரி அப்டின் சொல்லிக்கிட்டு மறுபடியு வொர்க்லா‌ அத கிளப்ங்கிற எடத்துல ஒரு எடத்துல வந்து தா ரூம் ஸ்டே பண்ணோ அங்க அப்புறோ மத்தியானோ ஆஃப்டர்நூன் நைட்டு ரீச் பண்ணிட்டு சாப்ட்டுட்டு சாப்பாடுதாங்க ரொம்ப மட்டோ
ஏங்க நம்ம வெளியூரு வெளியில சுத்தி பாக்க போயிட்டு நம்ம சாப்பாடப் பத்தி கேட்க முடியுமா அங்க என்ன கெடைக்குதோ அ எங்க அங்க என்ன இருக்குதோ அ
முடியு அப்படின்ட்டு ஆமாங்க அ ஆமாங்க ஆமாங்க அப்புறோ சாப் க்கு முடிச்சுட்டு தா அதுக்கப்புறோ ரூமுக்கு போய் நானு தம்பி ரெண்டு பேரு பீச்சுக்கு போயிட்டோ அவுங்கெல்லா போய் ரூம் தேடுற எங்க மாமியாவுக்கு முடியாது பால் ரொம்ப நா ட்டி அது ரொம்ம ரொம்ம நேரத்துக்கு செரின்ட்டு அவுங்கள உட்கார வச்சுட்டு போய் எங்க மாமனாரே அவுரு ரூம் தேடி கண்டுபிடிச்சு எங்க மாமியாவ விட்டுட்டு அப்றோ பீச்சுக்கு வந்துட்டாங்க அவுரு
ஆ அது பக்கத்திலயேதா அந்த ரூம் பக்கத்திலயேதா இருக்கோ ஓகே ஓகே
பீச்சிலருந்து பீச்லருந்து நடயே உடமாட்டேட்டாங்க சும்மாதா ப ஆ கோட முடியுனு ரொம்ப ஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்க நறையவேரு எறந்துட்டாங்ளாமா கரெக்டா மல மேல நாங்க மே
க்ளால சொல்றீங்க லா ஓகோ ஓகே அத நா என்ன நெனச்சனா ரெசார்ட் மாரி இருந்துதா அங்
இல்ல இல்ல இல்ல ல்ல ல்ல அப்றோ என்னாச்சினா அ அப்றோ மல வேற வந்துச்சு அப்டியே மேல பீச்லருந்து மேல ஏறி வந்தோனே மல ரூமுக்கு வந்துட்டு வேற பக்கோ போயிருந்தாங்க போல வேற வலியா எங்க வீட்டுக்கார் வந் து வேற வழிய உங்களை கூட்டிட் போறேன்ட்டு எங்கயோ தொலஞ்சு போனாங்க ஜாலியா மலயில நனஞ்சிட்டு ஆடிட்டு பூவல அடுத் இத்தன்ன நாளு எங்க வீட்டுக்காரூக்கு பர்ட்டேவா அந்த வீடுங்கள் எல்லா வீட்ல எல்லா ஃபுல்லா பூ பூவா இருந்துசுங்களா அதெல்லா போ எல்லாத்தையு பொறிச்சு நானு எ தம்பி பையனு அவ என்னோட தம் என்னோட வீட்டுக்காரு என் பையனு மின்னாடி போயிட்டு இருந்தாங்க மலையில எங்கட ரூம் போவுதுனு ஃபோன் வச்சு போன் வேற ஆஃப் ஆவ
அது மலையில எப்படிங்க உங்களுக்கு கிடக்கு நெட்ஒொர்க் கிடைக்குமா ஃபஸ்ட் நெட்வொர்க் கிடக்காது மா
ந்து சுவிட்ச் ஆஃப் ஆக போது அவர் லொக்கேஷன் அனுப்பிட்டாரு எங்க மாமனார் லொக்கேஷன் அன்பிட்டாரு அதை வந்து அப்டேட் பண்ணி சுத்திட்டாங்க இருந்தாலு சுவிட்ச் ஆஃப் ஆக போதுனு டென்ஷனா அவுங்க முன்னாடி போயிட்ருக்காங்க நானு என் தம்பி பையனு அவ நய அவ ஆ ஒன்பது வயசு தா ஆகுது அவனு நானு மாமாக் நாளக்கி பர்த்டே ஒரு பொக்கே பண்ற அத்த அப்டினு சொல்லிட்டு எல்லா போயும் பொறிச்சுதந்த நானு எல்லாத்தையு செட் பண்ணி செட் பண்ணி மலைல வாங்க வாங்கனு அவுங்க ரென்டு பேரு மின்னாடி ஓட்றாங்க நாங்க சிரிபிட்டு ஜாலியா என்ஜாய் அதுவே எங்களுக் சூப்பரா இருந் ட்டு மழல நனஞ்சிட் ஊனு போன அ அந்த சூப்பரா இருந்தது அந்த வீடுங்க வீடல இருந்து எப்படி புல்ல பூச்சடிங்க அய்யோ எனக்கு அவ்ளோ ஜாலியா அந்த இடத்த நினைச்சு பாக்கவே இன்னொரு டைம் போவ மாட்டனா அப்டிங்ற மாரி இருந்துச்சு அப்றோ ரூமுக்கு போயிட்டு சிரிச்சாங்க எங்க வீட்டுக்கார்ரு மலைல நனஞ்சுகுட்டு இந்த பொக்கைய ரெடி பண்ணிருக்கிற வத்திய நீயு அப்டினு சொல்லி நாங்களே டென்ஷன்ல இருந்தோ ரூமுகுள்ள போறக்குள்ள இது எங்கயா சுவிட்ச் ஆஃப் ஆயிருமே அப்டினு சொல்லிட்டு நீ எவ்ளோ ஜாலியா இருந்த அப்டினு சொல்ட்டு அதுக்கப்றோ மறுபடியு ரெடி ஆயிட்டு போயிட்டு அப்புறம் அங்க இங்கேயனு சுத்திட்டு சாப்ட்டுட்டு மறுபடியு எங்க அத்த மாமா கூட வந்து ரூம்ல விட்டுட்டு பசங்க ரெண்டுவேத்த தூங்க வச்சுட் தே அந்த கிளிப்புங்ற எட வந்துட்டு க் நைட்டு தாங்க பார்டி எப்டி தெரியுங்ளா அங்க வந்துட்டு பாட்டு பாடுவாங்க அ ஒ ஒக்கே ஓகே பாய் சேரி ஓகே